க்கம் தோழி தொடர்ந்து இணைப் ம் நல்லா இருக்க தோழி தொடர்ந்து பேசலா தோழி ஆ ஓக்கே தோழி எல்லாரு நல்லாதா இருக்காங்க
ஓகே தோழி எத பத்தி பேசலா தோழி
ஜென்ரலா எது வேணாலு பேசலா தோழி
ஓகே தோழி இப்ப உங்க பசங்களுக்கில்லா சாப்பாடு கட்டி குடுத்துருப்பீங்கல்ல தோழி எந்த மாரியான சாப்பாடுல்லா அவங்க அதிகமா சாப்டுவாங்க தோழி
அவங்க எல்லாமே சாப்டுவாங்க தோழி இததா சாப்டுவாங்க இத சாப்ட மாட்டாங்கன்ற மாதிரி இல்ல
இல்ல சிலர் வந்து கலர்ன சாப்பாடு சாப்ட மாட் ட சிலர் பாவக்கா சாப்ட மாட்ட அதெல்லா சொல்றாங்கல்ல
தோழி அவுங்களுக்கு எல்லாமே நா இப்பத்துல இருந்தே பழக்கம் பண்ணியிருக்கே தோழி
ம் ம் பெரிய பசங்களா சின்ன பசங்களா ஆ எ பைய கூட பாவக்கா கட் பண்ணம் போதே எடுத் எடுத்து எடுத்து சாப்ட்டுன்னு இருப்பா நானு இவனுக்கு சின்னதுல இருந்தே எல்லாமே பழகியிருக்க
ம் ஆமா தோழி இவுங்களு பாவக்க செஞ்சுட்டன்னா வெறும் ஒயிட் ரைஸ் வெடிச்சு வெச்சுட்டா போது மொத்த சாப்பாடு பாவக்கா தொக்கு மாரி வெச்சுட்டன்னா அதுலயே போட்டு வேணாம்மா கொழம்புன்னு சொல்லிடுவாங்க நாங்க நா ஆமா நாங்க மூண் பேரு சாப்டுருப்போ அதே மாரி எங்க மாமனாரு அவங்களல்லா சாப்டாம இருந்தாங்க இப்பதா சாப்ட ஆரம்பிச்சிருக்காங்க
ம் ரொம்ப நல்லது தோழி வாரத்துல ஒரு நாள் பாவக்கா கண்டிப்பா சாப்பிட்ணு ம் பாவக்கா பாத்தாலே பயந்து ஓட்றாங்க
இல்ல இல்ல அதெல்லா சாப்டுவாங்க கீரையிலருந்து பாவக்காலருந் எல்லாமே சாப்டுவாங்க தோழி நம்ம என்ன பழக்கம் பண்றமோ அதுதான தோழி
அதுதா நம்ம என்ன செய்யறமோ அதுதா சாப்ட்டாவணு
ஃபுல்லா இப்ப வந்து பசங்க ஒன்ன பாக்கறாங்க நம்ப சாப்பட்றமா அதன்னு பாக்கறாங்க நம்ம அம்மாவு கூட உக்காந்து சாப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க அத ஆட்டோமேட்டிக்கா சாப்ட்டு போய்ட்டே இருக்காங்க
ஆமா தோழி எல்லா பசங்களு அப்டி இருக்க மாட்றாங்களே எங்க அக்கா பையனுக்குல்லா பாவக்கானா எறங்கவே எறங்காது
கொழந்தையில இருந்து நம்மதா பழக்கம் பண்ணு தோழி அவுங் ஃபஸ்ட்டு சாப் திங்கலனா ஒரு கசக்குதுன்னு சொல்ட்டு ஒரு ரெண்டு வாட்டி பாப்பாங்க மூணாவது டைம்லந்து நம்ப கசக்காத மாரி செஞ்சு கொடுத்தம்னு வைங்கள கொஞ்ச எண்ண கொஞ்சோ தளற ஊத்தி நல்லா அப்டியே அதுலே எண்ணையிலே இதுவாவற மாரி இருந்ததுன்னா அதுக்குன்னு ரொம்பவு எண்ண ஊத்தக்கூடாது அது செஞ்சதே வேஸ்ட்டா போய்டு அதோட மருத்துவ குணமே போய்டு அதுக்கேத்த மாரி நம்ம செஞ்சு சொன்னா அவுங்க சாப்டுவாங்க தோழி
ம் ஸ்கூலுக்கு நான்வெஜ்ல்லா குடுத்து அனுப்புவீங்களா
அஹ இல்ல தோழி நான்வெஜ்க்கு முட்டைய தவிர மீதி எதுவுமே குடுத்தனுப்ப மாட்ட எப்பனா ஒரு நாள்ல எறா ம்ஹும் மீன்ல்லா குடுத்து அனுப்பவே மாட்ட எறா அதுமாரி செஞ் எறா அதுமாரி செஞ்சு குடுத் தனுப்புவ
ம்
வேற எதுவு குத்தனுப்பமாட்ட
ம் எறா நல்லா தொக்கு பண்ணிட்டு அதுலயே சாப்பாடு போட்டு பெரட்டி கட்டி குடுப்பீங்களா இல்ல தொக்கு தனியா செஞ்சு குடுப்பிங்
தோழி அந்த மாரி எறா தொக்குல செஞ்சு தரமாட்ட எறா பிரியாணி அந்த மாரி செஞ்சு குடுப்ப
ம் ம்
கொஞ்சமா இந்தாலு அவுங்களுக்கு வெறு எறா பிரியாணி மாரி செஞ்சு குடுத்து அனுப்ச்சு உட்ருவ
ம் சரி பசங்க மீன் அதிகமா சாப்புடுவாங்களா இல்ல சிக் சிக்கன் மட்டன் சாப்டுவாங்களா
ம் மீனு அதுதா சாப்டுவாங்க ஆ கறி அதிகமா சாப்ட மாட்டாங்க எப்பயாச்சு ஒருநாள் தா மீனு எறா நண் டு நண்டுல்லா வந்துச்சுன்னா அப்டியே ரொம்ப லைக் பண்ணுவாங்கு
ஆ இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக் க்கு ஒரு வாட்டி தா சமைப்பீங்ளா தோழி இல்ல காலைல ஒன்னு மதியம் ஒன்னு நைட்டு ஒன்னுன்னு
மூணு வேலையுந்தா தோழி
ம்
மூணு வேலையுதா சமைக்கிற மாரி இருக்கு மூணு வேலையுதா சமைக்கிற மாரி இல்ல இல்ல தோழி இப்ப காலைல வந்து அவுங்க ஸ்கூல் போம்மோது நம்ப அவுங்களுக்கு ஒரு டிஃபனு ஆ ஆஃபிஸ் போறவங்களுக் ஒரு டி அதா ஒரே வழியா ஒரு டிஃபனு ஒரு கொழம்பு வெச்சிட்றோ அவுங்க அதுக்கு ஏத்த மாரி சாப்டுக்குறாங்க மதிய துக்கு வந்து என்னன்னா சாப்பாடு அப்பயே செஞ்சர்தாக்குது அவுங்களுக்கு வேறியோ எடுத்துனு போற வரையு சாப்பாடு அதுக் அதுக் கேத்தா மாரி ஒரு கலர்ன சாப்பாடோ இல்ல அதுக்கேத்த மாரி ஒரு கொழம்பு அதுக்கேத்த மாரி ஒரு பொரியலு அது அதுக்கப்புறோ அவுங்கள அமுச்சதுக்கு அப்புறோ வீட்ல இரு இருக்குறவங்களுக்கு என்ன வேணு அப்டின்னு பாத்து அதுக்கு ஒன்னு நைட்டுக்கு என்ன வேணுன்னு நைட்டுக்கு ஒரு சமையலு அந்த மாரிதா செய்யர்தா இருக்கு தோழி
இப்ப அந்த காலத்துல எல்லா காலைல ஒரு கொழம்பு வெப்பாங்க அதுவேதா நம்ம சாப்பாடுல்லா சாப்புடு இப்பதா நம்ம இட்லி தோச இதெல்லா சாப்புட்றோ அப்பெல்லா சாப் சாப்பாடுதா சாப்புடுவாங்க அவுங்கல்லா காலைல ஒரு கொழம்பு ஒரு பான ஃபுல்லா சாப்பாடு வடிச்சு வெச்சுட்டாங்கன்னா அவுங்க போயிட்டு அவுங்க வேலையெல்லா முடிச்சுட்டு வந்து அத தா சாப்புடுவாங்க அததா செய்வே அதோட மறுநாள் தா சமைப்பாங்களே அந்த வீட்ல ஆனா நம்ப இப்பன்னா காலையிலக்கு ஒன்னு மத்தியானோ ஒன்னு நைட்டுக்கு ஒன்னு செய்ய வேண்டியதா இருக்கு
நேரோ வெறும் போயிட்சி தோழி போனமா நம்ம கிட் யோசிச்சு யோசிச்சு யோசிக்கும்போது நா இப்ப நாளைக்கு என்னா கொழம்பு வெக்கிற்து நம்போ வெச்சுதே ரிப்பீட் ஆவுற மாரி இருக்கு அப்பதா இதோ கப்புறலாமா ஒரு சில பேர் பாருங்ளே காலைல சாப்பாடு செய்றாங்க அதே மதியத்துக்கு அப்டியே வெச்சுக்கிறாங்க டிஃபனா அதுவா இதுவா எதுவுமே செய்ய மாட்டுறாங்க இப்ப வந்து தெனையு இது ஒரு டிஃபன்னு இது ஒரு கொழம்பு இதுக்கு ஒரு சாப் படிக்கிறதுக்கு ஒரு குழம்பு இதுக்கு ஒரு பொரியலு அப்பனா எவ்ளோ ஒரு ஒரு மணி நேரமே பத்த மாட்டேன்து இப்ப நமக்கு ஒரு அஞ்சு பணிக்கு எழுந்து செய்யணு எட்டு மணிக்கு போறதுக்கு அப்டின்னா அஞ்சு மணிக்கு எழுந்து இருக்கற வேல எல்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் சமையலாண்ட போனாலே ஏழு மணி ஏல்ர மணி வரையு டைம் முடியவே மாட்டேன்து
அதுக்குதா நா என்ன பண்ணுவேன்னா காலையில ஒரு சாப்பாடு செஞ்சு இவங்களுக்கு கட்டி குடுத்துட்டா காலையில டிஃபனுக் க்கு ஒரு சட்னி இப்ப கீரல்லா செஞ்சோனா அத வந்து டிஃபனுக்கு வெச்சு சாப்பட முடியாது அதுவே ஒரு காரக் கொழம்பு சாம்பார்லா வெச்சா கூட கொஞ்சோ எக்ஸ்ட்ரா செஞ்சா அது கால்ல டிஃபனுக்கு சாப் சப்படலா நைட்டு டிஃபனுக்கு சாப்பிடலா
ம்
அதனால நா என்ன பண்ணுறது காலையில் டிஃபனுக்கு எந்த சட்னியரச்சாலு கூட கொஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டு டு அரைச்சு அதயே நைட்டுக்கு வச்சறது
ம் அது கெட்டு போவாதா தோளி அடிக்கிற வெயில்ல ஓ
காலையில தா அரைக்கறோ அது எங்க ஏ கெட்டு போ போது நம்ம ஃபிரிட்ஜில வச்சுர போறோ சாப்பிட வேண்டியது வரைக்கு எடுத்துட்டு மிச்சத அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி உள்ள வச்சுடுவோ ஆனா அது அன்னைக்கு நைட்டே காலி பண்ணிடணு மறுநாள்ல்லா வச்சிக்க கூடாது ஒரு நாள் சமைக்கிறது ஒரு நாளோட முடிச்சிடணு
ம் ம்
ஏன்னா எனக்கு இப்ப ரெண்ர வயசுல பையன் இருக்கிறதுனால எனக்கு அவன பாக்கவே சரியா இருக்கு என்னால அப்பப்போ போய் போய் சமைக்க முடியல நா ஆ கேஸ் ஆன் பண்றது இவரு ஆஃப் பண்ணி விட்டுறதும் இல்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா இவ ஓபன் பண்ணி விட்டுறதோ இந்த மாரி பிரச் ச்சனல்லா எங்க வீட்டுல நறைய இருக்கு அதனால நானு நைட்டுக்கு தேவையானது மத்தியானத்துக்கு தேவையானது காலையிலயே சமைச்சிட்டு அந்த கேஸோட ஓசல்லா புடுங்கி மூடி வெச்சிடுவே
ஆ
ம்ச் ஏன்னா இவ அப்பப்பா போய் தொறந்து விட்டுரா அது லீக் ஆயிடுது ம்ச் அந்த பயத்துனால அதனால நா காலையில காலையிலேயே இவர் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய கிச்சன் வேலைய நா முடிச்சுட்டு அந்த ஓசேல்லா புடுங்கிட்டு அதுக்கு மேல ஒரு பாத் த்திரம் போட்டு மூடி அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லு இருக்குல அது மேல வெச்சுட்டு வந்துருவே அதுக்கப் அப்புறோ ஃபுல்லா இவர பாக்கறது தா எனக்கு வேல இருக்கரத இவருக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறது சாப்படுறது இவரு துக்குனா தேவையோ அது மட்டும்தா அதுக்கு மேல நா கிச்சன்ல போய் சமைக்க மாட்டே சாமான் தேக்கிறது வீட்ட கிளீன் பண்றது நாங்க குளிக்கிறது இவர குளிப் பாட்டுறது துணி காய வச்சா எடுத்துட்டு வந்து மடிக்கிறது இந்த மாரி வேலதா பாப்பே அதோட நைட்டு எங்க வீட்டுக்காரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறோ தா கிச்சன் பக்கம் போய் வேற ஏதாவது வேணுனா பாலெல்லா காசணுனா இண்டக்க்ஷன்லயே பண்ணிடுவே திரும்ப கேஸ்சு போடணுனா நைட்டு அவரு வந்ததுக்கு அப்புறோந்தா போடுவே
ஆ ஆ செரிங்க தோளி
ஏன்னா இவ ரொம்ப துரு துருன்னு இருக்கானா ரெண்டு மூணு வாட்டி கேஸ் ஓபன் பண்ணிவிட்டு நாங்க அந்த நேரோ இல்ல வெளிய வேற போயிட்டோ
ஆ ஆ
அப்புறோ திரும்ப அங்க இருந்து ஓடி வந்து எல்லாத்தையு டோரெல்லா ஓபன் பண்ணி விட்டு நம்மளால பக்கத்துல இருக்கிறவங்களு சமைக்காம அந்த மாரி அவ்வளோ கஷ்டமாச்சி அதனால அது ஒரு அனுபவோ அதனா அந்த செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலைலேயே சமையல் வேலைய முடிச்சுட்டு என்ன தேவயோ அதய செஞ்சு வெச்சிறது அதுக்கப்புறோ சூடு பண்றது இதெல்லா இண்டெக்க்ஷன்லயே வெச்சு சூடு பண்ணிக்கிறது கொதிச்சுக்கிறது
இல்லேன்னா ஓக்கே தோழி அது எது ஆவாது எது மிச்ச தேங்காசட்னி அந்த மாரி எல்லா இருந்தா கெட்டு போயிடாதா
தேங்கா சட்னியோட கொஞ்சு புளி வச்சா ஆ ஆ ஈட் பண்ண வேணா தேங்கா சட்னியோட கொஞ்சு புளி வச்சு அரைச்சிட்டோன்னா அது கெட்டு போகாது
ஆ
அது நம்ம இப்ப சாப்ட போறோனா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளில வச்சு தாளிச்சு அதுல கொட்டி கெளறி சாப்டுக்கலா
ம் ம்
ம் மோஸ்ட்லி தேங்கா சட்னி அரைக்க மாட்ட ஆனியன் சட்னி புதினா சட்னி கார சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த மாரிதா அரைப்ப தேங்கா சட்னி வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அப்டி தா செய்வே அதனால தேங்கா சட் தி யோசிக்க மாட்ட
செரிதா தோழி
ம் நீங்க எந்த மாரியான சட்னி வகைலா செய்வீங்க
ஆ ச் கா கார சட்னி செய்வ
ம் இப்ப இருக்க பிள்ளைகளா அதிகமா கார சட்னி தாங்க விரும்புது
கார சட்னில வந்து நா எப்டி செய்வனா ரெண்டு கேரட் நல்லா சீவி சீவல் சீவி வச்சுப்ப அந்த மேலக்கர தோல சீவிட்டு நல்லா போ நம் சமையலக்கு போட்ற மாரி சின்னதாக கட் பண்ணி வச்சுப்ப பொடிஸா பொடிசா கட் பண்ணி வச்ட்டு எண்ணெ ஊத்திட்டு வர மொளகா போட்டுட்டு கள்ளப்பருப்பு போட்டு அதுக்கப்பற வந்து அந்த உளுந்து சொல்ற பாத்தீங்ளா உளுந்து போட்டுட்டு கடுக போட்டு கொஞ்சோ லைட்டா வ வதக்கிட்டு அதுக்கப்பறோ கொஞ்சோ சின்ன இஞ்சி துண்டு போட்டு அ புளி இருக்கு பாத்தீங்களா புளிலா எடுத் து வச்சுப்பே லாஸ்டா தா போடுவ இந்த கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோ பாருங்க கேரட் போட்டு நல்லா கொஞ்சோ செவர்ற வரையு வெய் வெயிட் பண்ணுவ நம்ம சிறுவ கட் பண்ணிக்கிறதுனால அது கொஞ்ச நேரத்திலயே செவந்துரு அதுக்கப்பறமா நல்லா கொஞ்ச வெந்த பதம் வந்தோனே இந்த புளிய எடுத்து போட் டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ கொஞ்சோ வந்து உப்பு போட்டு கொஞ்ச நேரத்துலயே ஆஃப் பண்ணிடுவ ஆஃப் பண்ணிட்டு ஆர்டதுக்கு அப்பறோ அரைச்சிப்ப அவ்ளோதா கேரட்ல அப்டியே நம்ம மெ மெளகு சீரக போட்ரதுனாலு போ போட்டுக்லா இல்ல வேணா அவனுக சாப்ட மாட்டாங்கனா ஆனா இல்ல இது மட்டுந்தா போடுவே கேரட் சட்னி இது கேரட் மட்டு போட்டு அதுக்கப்பறோ வந் து வேற அவங்களுக்கு வேணுனா அந்த கேரட் மட்டு போட்டு அரைச்சி அரு வ சட்னி மாரி குத்துருவ எங்களுக்கு வேணுனா அவங்க சாப்ட மாட்டாங்க எங்க வீட்டுக்காரர் இந்த மாரிலா ஆ நாங்க என்ன பண்ணுவோ வெங்காய தக்காளிலா போட்டு அது கூட அவங்களுக்கு தேவையானது கேரட் மட்டு எடுத்துப்போ கொஞ்சோ எடுத்து வச்ட்டு அதுலயே வந்து வங்காய தக்காளியு போட்டு உன்னு கொஞ்சோ எண்ணெ லைட்டா ஊத்தி அப்படி நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்பற அரைச்சிப்போ நல்லாருக்கும் ஆனா கொழந்தைங்க விரும்பி சாப்டுவாங்க தேவைன்னா ம் ஆனா கேரட்டு் கேரட் வந்து எனக்கே வந்து எங்க நாத்தனார்தா சொல்லி குத்தாங்க அப்ப அவுங்க நா இந்த பசங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது அது மாரி வந்து செஞ்சு குடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு தா எனக்கு தெரியு இந்தமேரி கேரட்ல்லாம் போட்டு செய்யலாம் போல அப்டின்னு அது வெரையு போட்டது கெடையாது நானு அவுங்க ச அது ஒரு டேஸ்டா இருக்குது தோழி நல்லா இருக்கு நானே சாப் ட்டுபாத்த நல்லதா இருக்கு ஆனா அந்த கேரட் நம்ப சாப்பட்ற மாரிஇருந்துச்சுன்னா அந்த கேரட் கூடயே வங்காய தக்காளியு போட்டுக்கலா ஒரு ரெண்டு ரெண்டு வங் காயோ ஒரு ரெண்டு தக்காளியில ஒரு தக்காளி கூட போட்டுக்கலா ஆளுக்கேத்த மாரி தா அது போட்டு அந்த கேரட் கூட போட்டு நல்லா இது பண்ணி சாப்ட்டு பாருங்க சூப்பரா இருக்கு
ஓகே தோழி உங்களோட
ம் சரிங்க தோழி ம் மகிழ்ச்சி தோழி தொடர்ந்து பேசலா தோழி ம் நன்றி தோழி
நன்றி தோழி